ஹலோ
ஆ ஹலோ
ஹலோ
கேக்குதுங்
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ஆ
ஆ கேக்குதுங்க
ம் நீங்க நல்லா இருக்கீ நீங்களா இங்க வாய்ஸ் கொஞ்ச நே நேரங் கழிச்சு
அப்டிங்களா இப்போ கேக்குதுங்களா பாருங்க பேசறது
ஆ இப்ப சரியாஇருக்குங்க
ஹலோ எனக்கு நல்லாதாங்க கேக்கது ஆ செரி செரிங்க என்னங்க சாப்ட்டீங்க
கே சாப்பாடுங்க இன்னைக்கி இமனோ வாழத்தண்டு கூட்டு அப்பறம் நீங்க
நாங்க தயிர் தாங்க சாப்ட்டோ இன்னைக்கி கொஞ்ச வந்து வயிறு வந்து கொஞ்ச லைட்டா சாப்பல்லா குறைவா சாப்பல்லா குளிர்ச்சியா சாப்பல்லாம்னு சொல்லிட்டதுக்காக அ தயிர் சாத தாங்க நாங்க சாப்பிட்டோ
ஏ
காலையில காலையில என்ன மாரி உணவுங்க நீங்க எடுத்துப்பீங்க
நீங்க என்னா ஆ நெறைய சமயங்கள் அப்பற தோச அந்த மாரி இருக்குங்க வந்து ஏதாவது ஒரு பயிர் வகைகள் கொஞ்சோ அந்த மாரி அப்டி எடுத்துகு நீ நீங்க செரிங்க
ம் நாங்க ஆ பொதுவாவே மாவு சத்து தா சாப்ட்டுன்னு இருந்தே இப்போ எனக்கு இன்னு காலையில எழுந்த ஒடனே மாவு சத்து சாப்றதுனால எனக்
ஆ
உடம்பு அந்த அளவு ஒரு சத் து இருக்கிறமா இல்ல பசியு பாத்தீங்கன்னா அடுத்தடு த்து எனக்கு பசி வந்துட்டே இருக்கு நெறைய சாப்புன்னு போல இருக்கு அதனால நா இப்போ இப்போ சில நாட்களாக வந்து நெறைய சுண்டல் வகைகள் வந்து எடுத்துக்கிற தினமு ஒரு சுண்டல் வகை எடுத்துக்கிட்டு அத சேலட்மெ செஞ்சி ஆ சாப்புறே அப்பறோ ஒரு காலையில இதுதா எனக்கு ஏ அ ரொம்ப ஏதோ இட்லியோ எதனா மாவுசத்து சாப்பிடனு போல இருந்த ஒரு இட்லி இல்லைன்னா ஒரு தோச அது கூட இந்த சுண்டல் அ அப்பறோ ஒரு ஒரு கப்பு நெறைய வந்து பழங்கள் வந்து நா எடுத்துப்பே அப்பறோ ஒரு பதினோரு மணிக்க வந்து நா ஒரு க்ளாஸ் மோர் குடிப்பே அதுவே எனக் கு வந்து மதியான வரைக்கு என்னோட பசி வந்து வயிறு நல்லா சாப்ட்ட மாதிரி ஒரு திருப்தியா இருக்கு அ அதுக்கப்புறமா தா மதிய உணவு வந்து அ எடுத்துக்கிறே அ எ இரவு நேரத்திலயு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ளவே என்னோட உணவ வந்து நா முடிச்சுக்கிறே சோ அதனால
ம்
எனக்கு வந்து நல்லா இருக்கு ஒடம்பு உடற்பயிற்சி தா எனக்கு வந்து அ நேரோ ஒதுக்கி பண்ண முடியில அ அ இந்த உணவு பழக்கத்துலன்னா நம்ம வந்து நல்லா பண்ணலா அப்டின் அதுக்காக உடல் பயிற்சிலியு நா கவனோ செலுத்தணு நீங்க எப்டி உண உடற்பயிற்சி எல்லா செய்யிறீங்களா எப்டி உங்களுக்ட்ட நேர இருக்கா அத
நானு வந்து இப்போ சமீப காலத்துல பாத்தீங்க ன்னா எடுத்து உடற்பயிற்சிகள் பிளஸ்ஸா சாப்பாட்டுல கவனோ அந்த மாரி நெறையா பின்பற்ற ப்டியாது காலை மாலை இரண்டு வேலயது உடற்பயிற்சி செய்வே சில நேரம் இருக்காது அலுவலகத்தல இருந்து வருபோ து இருக்கு அதனால காலையி ல மட்டு இதுல இருந்து ஒரு முப்பது நிமிட கண்டிப்பா அதுக்கப்பறோ காலையில ஆ காலையில ஏதாவது உணவு சாப் சோ உடும்பு அவஸ்யம்ங்க அத கொஞ்சோ ஃபாலோ பண்ணா இப்ப இந்த இன்றைய கால கட்டத்துல பையர்களுக்கே நெறைய விதமான உடல் இருந்து வருதுங்க சோ அதுக்கு எல்லாருமே என்ன முழுக்கனா குறைவான ஆ சொல்றாங்க அதனால அந்த விஷயத்துல நம்ப கொஞ்சொ ஒடம்புல அதிகமா அதனாலியே அதிகமா நா பண்ணிகிட்ருக்கே சோ வந்தது ஒரு பதினஞ்சலந்து ஒரு இருவது நிமிடம் மாத ஒரு துரோக்கியத்த தருங்க சோ நம்ம ஒரு அது நமக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிரமா இரு இது எந்த விதமான பிரச்சனையு வராம பாத் த்துக்கு சோ நீங்களு முடிஞ்ச அளவுக்கு உடல் பயிற்சிகள் என கிடைக்கூ பொழுது
ஆமாங்க நானுமே அதுக் தா முயற்சி பண்ணிட்ருக்கே ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அங்க உணவு லன்னா ஏ கத்துக்குறீங்க மதியானம் ஆ இரவு உணவுகள்லா அதி
அ காலைல அ சொன்னே பாட்டி இந்த சுண்டல் வகை கள்ளு அதா எடுத்துக்குறே அப்றோ ஒரு பதினோர் மணி அளவுல வந்து ஒரு ம் ஒரு டம்ளர் புல்லா மோர் வந்து குடிப்ப ப்றோ மதியோ வந்து பாத்தீங்ன்னா ரெண்டு முட்ட எடுத்துப்பே ஆ சாப்பாடோட அளவு வந்து கம்மியா எடுத்துப்ப சாதம் வந்து ஒரு ஒரு கிண்ணில வந்து ஓ ஒரு கிண்ணி மட்டுந்தா எடுத்துப்பே அது கூட காய்கறி ல்லு ஆ அப்புறோ வீட்ல என்ன கொழம்பு நம்ம செய்றோமோ அந்த கொழம்பு எடுத்துப்பே அனா காய்கறிகள் வந்து பாத்தீங்னா ஒர் ரெண்டு காய்கறிகள் குறஞ்சபட்ச வந்து நா ரெண்டு காய்கறிகள் வந்து ஆ எடுத்துப்பே காய்கறிகள் தா என்னுடைய தட்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய காய்கறிகளதா நா வந்து ஆ எடுத்துப்பே ரெண்டு முட்ட இது இது கூட எதோ என்னால முடிஞ்ச பழங்கள் சாப்ட முடிஞ்சா எடுத்துப்பே இல்லன்னா ஆ அது ம் கொஞ்சோ நேர கழிச்சு நா சாப்பிடுவே அ சாப் தொனாவே சாப்டாம கொஞ்ச நேரொ கழிச்சு ஆ வந்து இந்த து அதுக்கு மீறியு எனக்கு வந்து பசி இருந்தா அ நானு வாழபழந்தா அதிகமா எடுத்துப்ப அ இப்போ ஒரு வாரமா இந்த உணவு பழக்கத்துல வந்து நானு வந்து சாப்டுனு வர எனக்கு உடல் ரீதியாவு மனரீதியாவுமே நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியுது இத மேற்கொண்டு சாப்ட்டா இன்னு நம்மளு பிற்காலத்துல வந்து நெறைய மாத்திரைகள சாப் சாப்டாம இந்த மாதிரி உணவு பழக்கத்துல இருக்கறதுனால நம்மோ உடல் வந்து நல்லா இருக்குனு ஒரு நம்பிக்கையோட சாப்டுட்டுருக்க இப்ப அடுத்து நீங்க சொன்ன மாதிரி உடற்பயிற்சியு நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு அன்றாட வாழ் க்கைல முக்கியோ அதுக்கு நானுமே நேர ஒதுக்கணு பரவால்ல நீங்கனா நேரம் ஒதுக்கி அத வந்து அ செய்வீங்க அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஆனா எனக்குமே நான் வந்து பாத்தீங்கனா உடற்பயிற்சி வந்து நல்லா வந்து பண்ணணுன்னு சொல்லிட்டு நா வந்து டைம் வந்து ஒதுக்கி பண்ணனு அட்லீஸ்ட் வந்து நடை பயிற் பயிற்சிலா நா பண்ணனு அப்டினு நெனச்சிட்ருக்கே ந நடைப்பயிற்சி வந்து ரொம்போ
செர்
ம் தேவையான ஒரு விஷயம் எதுக்காட் நம்மளுக் ஒரு நடைப்பயிற்சி கூட இல்லாம இருக்கறது வந்து பாத்தீங்கனா ஆ ஒ அது வந்து நம்மளுக்கு எப்டி சொல்றதுனு தெர்ல கொஞ்சனா நம்ம வந் து நடந்தா தா நம்ம சாப்டதுனா அ அட்லீஸ்ட் வந்து செரிமான ஆவு ஆ அதுக்குனா நட நடப்பயிற்சி வந்து பண்ணணு
ஹ ஆமாங்க அதே நேரதுல அ சூ அ சூரிய ஒளி நம் ம ரொம்ப நல்லதுங்க காரண என்னனா அ இப்ப செய்திகள்லா படிக்குபொழுது இ சுலபு ஆரோக்கியத்த குடுக்குதுங்றது இத தெரிஞ்சுக்மா பாக்குபோது காலை அ ஒரு மணிக்கு முன்னாடி பாத்தீங்கனா அந்த சூரிய ஒளி வந்து மினிமம் ஒரு பதி படணு அப்டின்றாங்க இப்ப இன் றைய கால பனி வந்து ஒரு ஒரு கீ அவங்க குளிர் சாதனதுல மேல படுறவங்களுக் அந்த சூரிய ஒளி படாதனால அச்சனைகள மக்கள் சந்திச்சிட்ருக்காங்க அத நா ம் தொட வந்து அ நடைமுறைபடுத்தணு அப்பதா ஆ ஒடம்பா இருக்கு அப்டிங்கறது ஓ பாக்க சோ உங்கள் மீது சூர் ய ஒளியலா
ஆ இப்ப நானு வந்து சூரிய ஒளி மட்டு அ கொஞ்ச பட்ற மாரி காலையில வந்து கொஞ்ச நேரோ சூரிய ஒளியில வந்து நி அ நிக்குவே சோ நிக்கம்போது பாத்தீங்கன்னா அ எனக்கு வந்து ஒரு சூரிய நமஸ்காரம் மாரி பண்ணுவ அது மட்டுந்தா நான் பண்ணிட்ருக்கே சோ அத அதனால எனக்கு சூரிய ஒளிக் ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சோ விட்டமின் வந்து டி வந்து கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க இப்போ அதுக்காகவே நா வந்து ஒரு பத்து நிமிடோ வந்து சூரிய ஒளியில இருக்ற மாரி நா வந்து பாத்துட்ருக்க சோ அதனால எனக்கு இப்ப வந்து ஆ விட்டமின் டி ஓரளவு நல்லா கெடைச்சிருக்கு அ என்னோட முட்டியுமே கொஞ்சோ கொஞ்சோ வலி இருக்கு அதனால நானு என் முட்டி மேல வெயில் நல்லா ஆ பட்ற மாதிரி கால நீட்டி வந்து சூரிய ஒளியில காட்டும் போது அ நல்லா வந்து ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு தெரியிது ஆ வாரத்துல ஒரு நாள் முட் வாரத்துல ஒரு நாள் முட்டி ட்ல வந்து நல்லா எண்ணெ தேச்சு அப்டியே வந்து ம் மசாஜ் பண்ணி விட்டா முட்டி முழங்கால் வலி வந்து வராம நல்லா வந்து இருக்குங்க எனக்குமே சூரிய ஒளியல்லாம் பட்டுட் பாத்துட் தா இருக்கு சோ அதனால அந்த விட்டமின் சத்துப்பாடுக்கு குறைபாடு இல்லைங்க சேரிங்க உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி
நல்லது
எந்த சேரிங்க இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலா அ ஓகேங்க ஆரோக்கியமா வாழறதுக்கு ம் நம்ம பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேற்கொண்டு இது பத்தி இதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் நன்றிங்க